ஹலோ
ஹலோ
ஹலோ ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது எறைச்சிலாருக்க மார்ருக்கா
இல்லல்ல எறச்சிலா இல்ல ஏ சைட் எறச்சலா இருக்கா
இல்ல இல்ல
தெளிவ் தெளிவா சொல்லுங்க ஏ சைட் யாராது அச்சலா எந்த எறச்சலு இல்லல்ல
ஹெட் போன கழுவிட்டு பேசுங்க
ஹெட்செட் போடவேல்ல
அம்மா ஒரு மாரியா குடோன்னுக்குள்ள ஒக்காந்து பேசுற மாரி இருக்கு
குடோன்னுக்குல உக்காந்து பேச அது ஓகே இறச்சல் இல்லல்ல நாரோ
எ எறச்சல் எறச்சல்லா இல்ல எறச்சல்லா இல்ல தாகுன் ஐஸ்ல இல்ல
சரி என்ன டாபிக் பேசலா
ஆ அதான் ரிலேஷன்ஷிப் உறவுகள்
உறவுங்கள் சொல்லுங்க லைஃப்ல என்ன உறவு ரொம்ப பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க
ஒய்ஃப் தாங்க
இல்லங்க அம்மா
ஏ அம்மா அம்மா வந்து பெஸ்ட் தா நா இல்லின்னு சொல்ல ஆனா ஒய்ப் ஒயஃப் என்னதான் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அம்மாவே இருந்தாலு ந பெர்சனலா ஒரு விஷய வந்து உடம்பு சரியாம இருந்தாலும் இது பண்றதுல ஒரு அளவுல தா பாப்பாங்க ஆனா ஒயஃப் அப்படி கடையாது
எல்லா ஒய்ஃப்ம் அப்படி கடையாதுங்க இப்பெல்லா பாக்குறீங்களா இந்த சோசியல்ீடிய எல்லா யூஸ் பண்றீங்களா இல்லையா தூக்கி போட்டு மிதிக்கிறாங்களா இப்ப ஒரே டிவோர்ஸ் வேற இதுல பாத்தீங்களா இல்லையா ஆக் ஆக்டர்ஸ் எல்லாமே
அதான்ங்க சொல்ற நெகட்டிவ் மட்டுமே நீங்க பாக்கறதுனால தா உங்களுக்கு நெகட்டிவ் தோணுது
நாங்க எங்கெங்க பாக்குறோ நம்ம நம்ம இப்போ ஒரு ஆக்டரா விரும்பி அவங்கள பாக்குறோ ஆனா அவங்க லைஃப் எப்டி இருக்கு சோ
சோ சொல்லுங்க
ஆக விரும்பி பாக்குறோ அவங்க லைஃப் எப்படி இருக்கு அவங்க லைபே இப்படிதான் இருக்கு அப்புறம் நம்ம லைப் எல்லா ஒரு விஷய விஷயமா அப்படிங்க மாதிரி நமக்கே தோணும் இதுல என்னங்க நீங்க பேசுறது ஒய் யர் லைக் கல்யாண லைஃப் எல்லா ஒன்னு மேல அவ்வளவுல்லா நல்லா இருக்காது நீங்க நினைக்கிற மாதிரி
ஏங்க சந்தோஷமா இருக்கங்க நீங்க நினைக்கற நீங்க நினைக்கிறத தப்புன்னா நா சொல்லுவே அந்த உறவுக்கு வந்து அழகான ஒரு இது இருக்குங்க ப பரிசம் ஒரு லவ்வூ இருக்
பருஷம் இருக்குங்க எல்லா ஒண்ண கிடையாதுீங்க ஒரு இப்ப ஏதாவது ஒரு கோவத்துல ஏதோ ஒரு இல சி கு வச்சு இப்ப அவங்க புடிச்சச்சு என்ன அப்படின்னு சொல்லி திட்டிட்டாங்கன்னா அந்த கூடத்துல நீங்க திருப்பி திட்னா தான உங்களுக்கு நிம்மதியாகு நம்மள அடுத்து அவ்வளவு பேர் முன்னாடி அது எப்படி அவத்திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி கோ வருமா இல்லையா
அப்பல்லா வராதுங்க எதுக்குங்க வரணும் உண்மையா லவ் பண்ணா கோவம் வராதுங்க
எப்படிங்க எவ்வளவுணால அந்த ஆக்டிங்லயே இருக்க முடியும் சொல்லுங்க
ஏ எதுக்கு ஆக்ட் பண்றாங்க எனக்கு புரியலையே எதுக்கு ஆக்ட் பண்ண உண்மே உண்மையா சொல்ற எதுக்குங்க ஆக்ட் பண்ணும் ஒரு விஷயத்துக்காக அவங்க உண்மைய லவ் பண்ணா இதுக்குன்ன விஷயத்துக்கு ஆக்ட் பண்ண போறாங்க ரியாக்டே பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் அஃப் ஆல்
ரியாக்ட் பண்ணலன்னா அதை விட கோவம் வரும்
ஆ
அட்டன்ஷன் வேணுல
சமாதானம் படுத்ததாக பாப்பாங்க நீங்க வந்து ரியாக்ட்னா அப்படிதா பண்ணுவாங்க
சம்மந்ததமே இல்லாம கோவபட்டாங்கன்னா
அப்பெல்லா அங்க எதாவது மூட் ஸ்விங்களா இருக்காங்கன்னனு அர்த்தம் போ வேற டென்ஷன்ல இருக்காங்கனு அர்த்த
சும்மா சும்மா எப்ப பாரு மூட் ஸ்விங் ஆனா அதெல்லா ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தாங்குவா அந்த மாதிரி இருக்குங்க
அப்டிலா கடையாதுங்க நம்ம நம்ம நம்ம நடந்தைக்கிறத பொறுத்து தாங்க அவங்க அவங்க வந்து அப்படிதா அத அது இப்பத்ததா அவங்க வந்து அவங்களோட பீலிங்ஸ்சு எல்லாருமே வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க
என்ன பொறுத்த மட்டுக்கு உறவுகள்ல்ல ரொம்ப என்ன சொல்றது நல்லா இருக்காது உறவுகள்ல யாரையையும் நம்பக்கூடாது நம்ம பாட்டக்கு இருந்து கிட்டா போது நம்மள நம்ம பாத்துக்கிட்டா போது அந்த மாரி நா சொல்லுவே
உறவுகள் நம்பக்கூடாது செரிங்க லோ பொண்டாட்டி நம்ப கூடாதுனு யாருமே சொல்ல மாட்டாங்களே தாய்க்கு பின் தாரோ தாய் தாய் தாரோ கெடையாது தாரத்துக்கு பின்ன எல்லாருமேன்னா சொல்லலா
உங்களுக்கு ஓகே ஒரு ஆ ஒரு ஜென்னா இருக்கிறதுனால நீங்க அத இது பண்றீங்க ஆனா எல்லா உமன்ஸ்க்கு அப்டி இல்லல்ல அவுங்க வந்துட்டு சொந்த கால்ல நிக் கிறாங்க அவுங்களே எல்லாத்தயு பாத்துக்றாங்க எந்த ஒரு மென்னயு நம்பி இல்லல்ல அவுங்க லைஃப்
ஏ அதாங்க நானு சொல்றே இப்ப என்னன்னா ஏ எப் நீங்க சொல்ற மாரி வந்து எல்லா பக்கமே வந்து பசங்க மட்டுமே வந்து ஒரு பொண்ணுல பார்த்துக்க ஒரு இது பண்ணிக்கணுங்கிறதே ஒரு எந்த ஒரு இதுமே இல்லியே ஒரு இதுக்கு வந்து நீங்க சொல்லால நீங்க வந்து ஆ கட்ன இது சரி போட்ட டிஷர்ட் டவுசரோட வா நா ஒன்ன பாத்துக்கிறேன்னு ஏதா ஒரு பொண்ணு சொல்றாங்களா சொல்லுங்க பாப்போ அது உண்மையா லவ் பண்ண மட்டுந்தான சொல்லுவாங்க அதுவு ஒரு லெவலுக்கு மேல இதுக்கு இருக்கும் போது அந்த லவ் இருக்கணு
ஏங்க இப்ப உள்ள கல்யாணத்த நீங்க என்ன நெனக்கிறீங்க கட் னா டவுசரோ பொன்னய வீட்ல தான வரதட்ச்சண வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பைய வீட்ல வரதட்ச்சண போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்ப என்ன இது என்ன பையன அவுங்க பாத்துக்கிறது தான மீனிங் பா இவ்ளோ பணோ குடுக்குறோ இவ்ளோ நக குடுக்குறோ ஏ பொண்ண பாத்துக்க அப்டின்னு சொல்றாங்க தா தவிர ஆனா அவ்ள நக குடுத்தாதா பாத்துப்பேங்கிற மாரி
அப்டில்லா கெடையாதுங்க யாருங்க சொன்னா எல்லாருமே அந்த நகை நக குடுத்து தா கல்யாணம் பண்ணுவே அப்டி யாருங்க நிப்பா
எல்லா எடமு நக குடுத்துதா ஆவா வரதட்சண இருக்குல்ல வரதட்சண என்ன இல்லாமலா இருக்கு அது
இல்லாமதாங்க இருக்கு இல்லாமதா இருக்கு நெறைய பேர் வந்து உண்மையான உண்மையான பாசத்துக்கா கல்யாணோ பண்ற பேர் நெறைய பேர் இருக்காங்க ஆ லவ்கா கல்யாணம் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க இருக்காங்க அதேதா இருக்
இப்ப நார் நார்மலா இப்போ நார்மலா நமக்கு ஒரு இந்த ஒரு கல்யாண எப்டி நடக்குது பிரமாண்டமா நடத்துறாங்க அவ்ளோ செலவு பண்ணி நடத்துறாங்க ஆனா அங்க அவ்ளோ பவுன் போட்டு அவ்ளோ வரதட்சண குடுத்து தா கல்யாணத்த கண்டிப்பா நடத்துறாங்க அந்த அதுவு யாருக்காக குடுக்குறாங்க பொண்ணு வீட்ல இருந்து தா குடுக்குறாங்க பைய வீட்ல இருந்து எம்மா நா இவ்ளோ தரேமா பொண்ணு பையன நீங்க உங்க வீட்லயே வச்சிக்கோங்கன்னு சொல்லி எதா வீட்ல குடுக்குறாங்க இல்லேல்ல எல்லா பொண்ணுங்களு பைய வீட்டுக்கு தான போறாங்க ஏதோ சொன்னீங்களே டவுசரோட வருவாங்க அப்டின்னு சொல்லீட்டு பெண்ணுங்க எல்லா பைய விட்டுக்கு தா போறாங்க எந்த பையன்னாலு அவ பைய பொண்ணு வீட்ல போய் ஒக்காந்துக்கிறானா இல்லல்ல போனாலு ஒரு நாளாது
செரி இப்ப நா என்ன கேக்றேன்னா உங்க உங்க ஹஸ்பெண்ட் வந்து உங்க வீட்ல ஒக்காந்துட்டுருந்தா உங்களுக்கு மரியாதையா இருக்குமா இல்ல வந்து உங்க நீங்க வந்து ஹஸ்பெண்ட் வீட்ல பண்ணா உங்களுக்கு மரியாதையா இருக்குமா
இது என்ன மரியாதை நிமித்தோ அப்ப அந்த பொண்ணுங்க வந்து உங்க வீட்ல வந்து உக்காந்தாலு உங்களுக்கு மரியாதையா
இல்ல உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பேமிலி சர்கிள்ள
அந்த பொண்ணு வந்து உங்க வீட்ல உக்காந்தா தா உங்களுக்கு அப்ப மரியாதையா
நா உங்ககிட்ட கேக்றே நா நா சொல்லல அந்த மாரி நா அத மீன் பண்ணி சொல்லல சரியா நா அந்த அளவுக்கு மீன் பண்ணி சொல்லல நா உங்க கிட்ட கேக்குறே உங்களுக்கு எது மரியாதை தா கேட்டே நா அது வந்து இங்க போன தா மரியாதை அங்க போனா தா மரியாதை நா சொல்லவே இல்ல ஆ
ஆனாலு நீ இப்ப அந்த ஒரு கொஸ்டின்ன கேக்குறீங்கன்னா உங்களுக்கு அப்டி ஒரு எண்ண இருக்குல்ல இப்ப நீங்க அங்க போனா அது உங்களுக்கு மரியாத இல்ல
ஏங்க நா சொல்றது ஆக்சுவலா வந்து நா இப்ப வந்து நா நா வந்து எ ஒய்ஃபுக்காக போய் அவ வீட்டுல உட்காரணு சொன்னங்கன் வச்சிகங் நா என்ன பண்ணுவன் நெனக்கிறீங்க நீங்க
என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் இருப்பீங்களா அப்புறமா என்ன சப்போஸ் எப்போ இப்போ பொண்ணுங்க வீட் டுக்கு இங்க மாமியார் வீட்டுக்கு வந்தாலு மாமியாருக்கு போ பொண்ணுக்கோ ஏதோ ஒரு சின்ன மனம் மன கசப் பு வந்தாலு அவங்க ஆனா அங்கேதா இருப்பாங்க சகிச்சிக்ட்டு வேர ஒண்ணு பண்ண மாட்டாங்க எங்கயு போக மாட்டாங்க அங்கேயே சகிச்சிக்கிட்டுதா இருப்பாங்க அது பொண்ணுங்க இதே பைய அங்க போயிட்டு என்னைக்கோ லைட்டா ஏதாது நடந்தாலு அன்னைக்கு அப்டி பண்ணாங்க நா வரமாட்டே இதான அவங்களோட பதிலா இருக்கு உண்ம அதுதான
நீ எப்டியு அப்டி சொல்ல முடியு அ அந்த அப்புற அவங்க வந்து அவமானப்படுத்னாலு யாருக்காக நம்ம அந்த எடத்துக்கு போனும்னு நெனைக்கிறோ இல கேக்கறே இப்ப யாருக்காக இல்ல இல்ல நா
இது ஒரு பேச்சி வழக்குக்கே இருக்குங்க உண்மையா இருக் கு அதாது எந்த ஒரு ஆம்பளையு ஆம்பளைய அசிங்கப்படுத்தின எடத்துக்கு அதாது அ ஹஸ்பண்ட அசிங்கப்படுத்துன எடத்துக்கு எந்த ஒரு ஒய்ஃபும் போ மாட்டாங்குனு ஆனா ஒய்ஃப் பு மதிக்காத எடத்துக்கு தா எந்த ஹஸ்பண்டு போவாங்கறது ஒரு பழமொழியாவே இருக்
அது எப்டிங்க நீங்க சொல்றீங்க ஏங்க அந்த அந்த பொண்ணோட அந்த அந்த பொண்ணு இந்து என்னோட கௌரம்ங்கிறது வந்து எ ஒய்ஃபோட திரும்ப நா கௌரவ தா சொல்லுவ ஏ எ ஒய்ஃப் வந்து எந்த அளவுக்கு நா வந்து மதிச்சி அவங்கல்லா மரியாத கொடுக்குறனோ அந்த அளவுக்கு வெளிய இருக்கிற சர்க்கிள வந்து ஏ அவ அவ ஒய்ஃப பாருப்பா இப்டி பாத்துக்கிறா நாம ஏதாது சொன்னா சண்டைக்கு வருவா அப்டிதா எல்லாருமே நெனைக்கணுமே தவிர ஏ அவனே அவ ஒய்ஃப திட்டிட்டுதா இருக்கா இது நம்ம போய் திட்டி என்ன நெனைக்க அவ திருப்பிதிட்டி கேக்கவா போறா அப்டிங்கிறது நல்லா இருக்காதுல இப்ப என்ன சண்ட பெர்சனலா ரெண்டு பேதுகுள்ள சண்ட வந்தாலு அது நம்ம அவங்க அவங்க பெட்ரூம்குள்ள இருக்க வரைக்குமே அந்த சண்ட வந்து யாருக்குமே பெருசா தெரியாது உண்மதானங்க நா சொல்றது பெட்ரூம்ல இருக்க வரைக்கு சண்ட தெரியாது மெயினா வந்து அவங்களுக்குள்ள சண்ட சண்ட சண்ட வந்த அவங்க ரெண்டு பேத் குள்ள இருக்க வரைக்குமே அந்த சண்ட வந்து யாருக்கு பெருசா தெரியாது ஆ எ வீச்சல தெரியிறப்போ உங்க வீச்சல தெரியுறப்போதா அ சண்ட வந்து பெருசா தெரியு எல்லாத்துக்குமே ஆளாளுக்கு ஒரு ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க அந்த கருத்துல நம்ம கேக்கம் போது தா நமளுக்கு வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகு ஏ நம்மள நம் நம்ம மைண்ட் செட் ல நம்ம இருந்துட்டு போயுடமா அது எந்த ஒரு எதுவும் டென்ஷனு இல்லைல
ஆமா இப்ப அது விஷய இல்ல இப்போ நா என்ன கேட்டன்னா எந்த ஒரு பையனு அங்க போய் இருக்றது இல்ல ல அப்டிங்கற மாரி ஒரு விஷயத்த சொன்ன ஏ போய் இருக்க மாட்டாங்கங்கறத நீங்க சொல்றீங்கல்ல
யா யா போய் இருக்கமாட்றா சொல்லவே இல்லையே நா உங்க கிட்ட இப்ப உங்க கிட்ட சொல்ல எ வொய்ஃப் வீட்ல போய் நா இருக்கணுனு நெனச்சாலுமே அ எ ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க ரெண் நாள் இருக்லாம்பா மூண் நாள் இருக்கலா ரெண்டு நாள் இருக்கலாம்பா மூண் நாள் இருக்லாம்பா அதுக் மேல போயிலாம்பா தா அவங்க சொல்லுவாங்க
ஏ அப்டி சொல்றாங்க
ஏன்னா அது வந்து அவங்க அவங்க அவங்கிட்டதா கேக்கணு அவங்களோட மைண்ட் செட் அப்டித்தான இருக்கு
அது எப்டி நீங்களே முடிவு பண்ணிக்கலா அவங்களோட மைண்ட செட் அப்டிதான் இரு இருக்குு சொல்ட்டு அவங்களுக்கு ஒருவேளை அங்க இருக்கிறதே புடிக்கலாம்ல அவங்கம்மா வீட்லேயே ஜாலியா சந்தோஷமா இருக்கலா அவங்க அங்கயே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னா
இங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னா அப்புற வந்து அவங்க அவங்களுக்கு ஃபேவராதான் நம்ம பண்ண முடியு டோட்டல் பிசினஸ்லா அங்க சேஞ்ச் சேஞ்சு பண்ணும் என் ஒயஃபோட போய் நான் போய் நீங்க அங்க ஒய்ஃப் வீட்லயே போயீ செட்டில் ஆகணும் அதுக்குன்னு அவங்க வீட்லயே இருக்க முடியாதுல்ல எவ்வளோ நா ந அவங்க வீட்ல இருக்கும் போது அவங்க யரும் மீன்ஸ் என்ன ஏதாவ சொன்னாலுமே அவளுக்கு போ அவளுக்கு கஷ்டமாயிரும் எமளந்து அவளதான் சொன்னோும் எனக்கு கஷ்டமாயிருல்ல அந்த ஊர்ல இருக்கா ஆசைப்பட்டா அவங்க தனிய வீடு கட்டி அவங்க நாங்க நான் தனியா அவ நாலும் அவளும் போய் இருந்தப்போம் அவ்வளவுோ அப்படிதான் பிளான் பண்ணணம தவீர அவங்க அம்மா வீட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க முடியாதுல்ல
ஆ அப்போ அந்த பொண்ணு மட்டும் வந்து உங்க அம்மா வீட்ல உட்காந்துக்கணுமா
ஏ இது வந்து அவ வீடுதானே இது இப்ப வந்து என்னோ என்னோது அவ்வளோதுன்னு தனியா எதுவுமே கடையாது து என் ஏ என் மீன்ஸ் என்னோட பெட்டர்ப் அவங்க அப்படிங்கறப்ப இங்க வந்து என் என் வீட்ல இருக்க உரிமை அங்க இருக்க அவ வீடு நினைச் சாப் நடந்துக்க உரிமை தான் அவளுக்கு பெருமை ஏன்னாங்க அங்க அவங்க அவங்க ஊர்ல போய் ஒரு வீட கட்டி அங்க இருக்கிறது அது கௌரவம் தா ஆனா அவளோ அவளோட பெருமைதான் அவளுக்கு கௌரவம் அத விட்டு போட்டு வந்ட்டாங்கப்பா இவளோ தூர வந்து அ அவங்களாம் வீட்டுக்கார வந்து இங்க இருக்காங்க அப்படிங்கற அவளுக்கு அதாவது கௌரவம் இருக்குமா
என்னமோ சொல்றீங்க
என்னமோ சொல்லீங்க உண்மைதான சொல்ற இப்ப வந்து ஒரு மாசம் நல்லா இருக்குங்க ரெண்டு மாசம் நல்லா இருக்குங்க ஒரு நாலு மாசம் நல்லா இருக்கும்ங்க அஞ்சாவது மாசம் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா ஆ மீன்ஸ் எ ஒய்ஃப் ஓட தம்பியோட அவங்க ஒய்ஃப் அவங்க ஏதாவது டக் சொல்லுவாங்க என் ஒய்ஃப் டென்ஷன் ஆவாங்க அவங்க அப்பா எத சொல்லுவாங்க டென்ஷன் ஆவாங்க எதுக்கு இது கூட அவங்க பண்ண மாட்டாங்களா அப்ப நான் என்ன கேப்ப நான் இங்க தான இருக்கே உனக்காக தான் வந்து இருந்திருக்கே அவமா இது கூட அவங்க அப்பா பண்ண மாட்டாரா கேக்கும் போது அது வந்து வேற மாதிரி பிரச்சனை கிரியேட் பண்ணி கொண்டு போறதுக் பதிலா நாம வந்து முன்னாடியே வந்து சேரிப்பா உனக்கு இங்கதா இருக்க ஆசைப்படுறியா இதே இடத்துல நம்ம ஒரு எடத்த வாங்கி வீட கட்டி இங்கேயே இருக்கலா வீட்டு பத்தே இருந்துக்கோ அம்மா பாத்துக்கோ அப்பா பாத்துக்கோ வேணானு நான் சொல்லவே இல்ல அப்படிங்கிறது வந்து அவ அவளுக்கான கம்பர்ட்ட் அவளுக்கான்பேஸ் வந்து அவளுக்கு அவளோட வீடுங்கரதா நா கிரியேட் பண்ணி தரணும்ல்ல எல்லா வசத்தமே அப்ப எதுக்கு நான் கல்யாண பண்ணி இது பண்ணு அப்புறம் அவங்க வீட்ல இருக்கிறதுக்கு அவங்க அப்புறம் நா அப்பற நான் அவள கல்யாணமே பண்ணாமா விட்டு இருக்கலாமே அவள
சரி ஓகே ஏதோ கண்வயன்ஸ்சிட்டா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றீங்க
கன்வன்ஸ்டைடா இல்லிங்க இதாங்க பேக்ட் இதாங்க உண்மை டைம் ப பன்னெண்டு நிமிஷம் ஆச்சுங்க
செரி ஓ அதுவே கட்டா ஆகு
அதுவே கட்டா ஆகுற வரைக்கு பேசணுமா ஹலோ